ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா ஹலோ
கேக்குதா கேக்குதுங்களா இருங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ இப்பதான் கேக்குதுங்க
ஆ சொல்லுங்க
கேக்குதுங்க
என்ன பண்றீங்க
சும்மா தாங்க துணி மடிச்சிட்ருக்க நீங்க
சரியா என்ன ஆ கேக்குதுங்க தங்கர்ற
ம் ம் சாப்ட்டீங்ளா ஹலோ
கேக்குங்ளா
ஹலோ சாப்ட்டீங்ளா
ஆ இல்லங்க இனிமேதாங்க சாப்புன்னோ நீங்க
சாப்ட்டாச்சுங்க
சேரி செரிங்க என்ன கொழம்பு வச்சீங்க உ
நா அவுனுக்கு கே கேரட்டும் முட்டயும் போட்டு சாப்பாடு தம்பிக் கிளறி குடுத்துட்ட
ஓ செரி செரிங்க
க்கு நேத்து அம்மா வீட்ல மட்டன் செஞ்சிருந்தாங்க சோ கொழம்பதே இருக் க்கு ரெண்டு காலைக் சாப்ட்டே
ஓ செரி செரிங்க எப்டி செஞ்சீங்க கேரட் முட்ட
ம் கேரட் குட்டி குட்டியா கட் பண்ணிருவ
செரிங்க
கட் பண்ணி நார்மலா வெங்காயம் வெங்காயோ கட் பண்ணி வச்சு ப்ப தனி தனியா ஒரு ஓரளவுக்கு எப்டின்னா நம்ம கேரட் அளவுக்கு ஒத்தரு ஒரு டிஃபன் பாக்ஸ்னா எவ்ளோ அப்டின்னு நா ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிட்ட பெரிய வெங்காயத்துல குட்டியா ஒரு சின்ன வெங்காய இருக்கும்ல்ல
ஆமாங்க
ஆ அந்த வெங்காயம் எடுத்துக்கிட்ட ஒரு வெங்காயம் ஒரு பச்ச மொளகா
ம்
எண்ணெ ஊத்தி கடுகு கருவேப்பில் போட்டுட்டு வெங்காயத்த போட்டுட்டு
ம் ம்
விட்டு அந்த காய போட்டணு காய அந்த எண்ணெய்லயே வதக்கி விட்டுட்டு அது கூட உப்பு கொஞ்சோ கரம் மசாலா கொஞ்சோ லைட்டா மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அப்புறோ நல்லா களறி விட்டோம்னா எதாவ்து மூடி போட்டுன்னோ மூடி போட்டோம்னா அந்த ஆவில வேகும்ல்ல லைட்டா தண்ணி தெளிச்சு விடுவ ஆ வெந்ததுகப் ஆ வெந்ததுக்கு அப்றோ தெரியுமல்ல ஒரு காய் எடுத்துக்க கொஞ்சோ கையில நசுக்கி பாத்தோம்னா தெரியும் வெந்துச்சா இல்லயானு இல்ல கரண்டில கூட அத கொஞ்சம் கட் பண்ணி பாத்தா தெரியும் வெ ந்துச்சா இல்லயானு
ஆமாங்க
ஆ அந்த மாரி பண்ணிட்டு ஆ முட்டய ஒடச்சு ஊத் தி கொஞ்சம் நல்லா கை விடாம கெளறி விட்டோம்னா அவ்ளோதா சாப்பாடு போட்டு கலறி குடுத்துட்ட
ஓ செரி செரிங்க
சிம்பிளான வேலய செஞ்சுட்டு
ஓ ஒ
அட எந்தச்சுது லேட் ஆய்ட்ப்பா இன்னிக் என்னன்னா நா இந்த மூணு நாள் இன்னிக்கு வெள்ளிக்கெழம என்ன எங்ளோட பசங்களுக்கு லீவ் விட்டாங்க
ஆ ஆ
அதனால என்ன பண்ட்டேனா அந்த நேரத்துலயே அப் பொறுமையா சமைச்சக்கலா அப்டின்னு தூங்கிட்டங்க டைமே பாக்கல எந்துச்சு பாத்தா மணி ஏழே காளு அச்சச்சோ மணி ஆயிறிச்சே அப்டின்ட்டு வே வேமா போயிட்டு எதோ செஞ்சுட்டே செஞ்சு தாட்டிட்டுட்டே
ம் ஆமாங்க குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரிய விஷயந்தாங்க
ம் இதுல வேற அவிங்கள எழுப்பி விட்டுட்டு அவிங்கள கெளப்பனுன்றதுதா பெரிய பிரச்சனை நம்ம சமைக்க கிற வேலை கூட எனக்கு பெருசா தெரியல
அதுவு டெய்லியு ஸ்கூல் இருந்தா ஒன்னு தெரியாதுங்க கரெக்ட் ட்டா எந்திரிச்சுருவோ அந்த லீவ் விட்டு ட்டு மறுபடியு ஸ்கூல் வைக்கும்போது அவிங்களுக்கு கஷ்டம இல்லையோங்க எந்திரிச்சு சமைச்சு குடுக்கறது த்துக்கு நமக்கு தாங்க ஒரு வழி ஆயிருவோ
ஆ ஆமாங்க
அவசரம் நம்மளுக்கு அவசரம் அவங்களுக்கு அவசரம் அவங்களையு இது பண்ணணு நம்மளு சமைக்கணு இதுவா அதுவாங்கறதுக்கு குள்ளயே கொஞ்ச இதாயிருங்க
ம் நீங்க என்ன சமைக்க போறீங்க இப்ப
நாங்க நேத்து வச்ச மட்டன் குழம்ப இருக்குங்க சூடு பண்ணி வச்சிருக்கோ
ஆ
அவிங்க சாப்ட்டு போனாங்களா என்னன்னு தெர்ல நான் சாப்பிட மாட்டே ஆனா அத வேற எதாவதுதாங்க இல்லைங்க அதாவது நா குழம்பு அந்த மாரி சாப்பிட மாட்டே
ம் ம்
அவிங்க சாப்பிடுவாங்க எனக்கு அது புடிக்காது எங்க வீட்ல அந்த மாரி பழக்கலையா மட்டன் சிக்கன் இந்த மாரி எதாவது குழம்பு வச்சா அடுத்த நாள் யூஸ் அந்த மாரி எது யூஸ் பண்ணக் கூடாது எங்க அம்மா இருந்தா கூட கீழே ஊத்திருவாங்க அந்த மாரி பழக்கல இவிங்களா சாப் ட்டு பழகியிருக்காங்களா அதனால எனக்கு இப்ப வரைக்குமே அது இது ஆக மாட்டேங்குது பழைய சாப்பாடுனா கூட நானு அந்த தயிர் போட்டு கூட சாப்ட்டுருவே ஆனா கொழம்பு மட்டு இது அத சாப்பிட முடிய மாட்டேங்குது என்னால
ம் ம்
ம் வேற ஏதாவதுன்னா கூட இப்போ புளிரா அந்த புளி சாப்பாட்டுக்கு எல்லா இது பண்ணுவாங்க இல்லைங்க புளி அது மாரி அதுனா கூட ஓகே இல்லைன்னா அந்த புளிச்சக் அதுனா ஓகே மத்த குழம்பு எதுவும் உஹுங்க
அஹ
இல்லனா அந்த சட் புளி குழம்பு கூட ஓகேங்க அந்த நான்வெஜ் குழம்புதா எதுவு முன்ன வச்ச குழம்ப வந்து நைட்டு வச்சிது காலையில சாப்பறதுக்குே இதா இருக்கு இது நேத்து காலையிலயு மதியமு வெச்சோங்க அப்ப இன்னைக்கு காலையில சாப்பிட்றதுக்கே எனக்கு ஒரு மார் இருக்குங்க அது நைட்டே வெச்சிருந்தாலு எனக்கு அடுத்த நாள் காலையில சாப்பிடுறதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதுங்க
ம் ம்
உ ஹு
எங்ளுக்கெல்லா அப்டில்லங்க நல்லா சாப்ட்டு பழகிட்டோ பழகிட்டா தெரியாது
ஆம்மா
ம் அதுவுல்லாம தெரியுல நல்லாருக்கு கெட்டு போச்சு அப்டின்னு அத பாத்துதான சாப்புறோ நல்லாந்தா சாப்ட வேண்டிதா நல்லாயில்ல அப்டின்
ம்
தூக்கி எஞ்சுருவே கொட்டிரு
அதா எனக்கு இந்த என்னது நா இது கறி கொழம்பு மட்டுந்தாங்க அப்பிடி இப்போ தக்காளி சாப்பாட்லா இப்போ நைட்டு செஞ்சம்னா காலைல நல்லாருக்குல்லைங்க அதெல்லா கூட சாப்ட்டுக்குவே இந்த கறி கொழம்பு மட்டுந்தா உள்ள எறங்க மாட்டேங்கிது எனக்கு
ம் இருந்தாலு அது நல்ல விஷ்யோந்தா ஏனா கறிகொழம்ல தா அ திமா பாக்டீரியா அது இதுன் இதாகு மீதி கொழம்புனா அவளுக்கு ஆகாது
ஓ சேரி சேரிங்க அவிங்க நல்லாருக்கு அப்டின்னு எத்தன டைம் சொன்னாலு எனக்கு சாப்ட மனசே வராதுங்க ஹ
பழகிட்டீங்க சின்ன வய்சுலருந்து
ஆமாங்க அதயு மீறி சாப்புலா நானே ஒரு இது ஐயோ கொழம்பு வேஸ்ட்டாகுதுன் நானே ஒரு முடிவு எடு த்து சாப்புலானாலு எதோ ஃபோர்ஸ் பண்ணி சாப்ட வச்சா எப்டிருக்குங்க வாமிட் வர மாரி அந்த மார்லா ஆய்டு ஆ வாமிட் வர மாரிலா ஆய்ரு நவின் நானே மனச இதுபண்ணிட்டு சாப்ட்டாலு எனக்கு அந்த மாரி ஆய்டுங்க ஆனால அந்த ரிஸ்க் எடுக்குறதில்ல சொல்லுங்க
அவ்ளோதா நெக்ஸ்ட்டு என்ன அடு த்து என்ன வேல ஆரம்பிக்க போறீங்க இப்டியே வேல செய் வேண்டிதா ஹவுஸ் ஒய்ஃபாருந்தா
ஹாமாங்க வேலைய பாத்து போனுங்க இங்க ஒரு ஷேர் மார்க்கெட்ல வேலருக்குன் சொல்லிருக்காங்க
ம் ம்
ஆ நேத்து இன்ஸ்டாகிராம்ல பாத்தே போட்டுமா நானு நா அன் மாரி போறே எல்லா போட்டுமானே நீ அந்த இத விட்டுட்டு மத்த எதுக்கு வேணா போ அப்டிங்கறாங்க
ஏ ஷேர் மார்க்கென்னா நீங்க எதாது லாஸ்ஸாய்ரு அப்டின்
அப்பிடிலா இல்லெல்ல நம்ம டெலி காலிங் ஒர்க்கு தாங்க அங்க அவிங்களுக்கு தெரிஞ்சிங் வந்து ஒர்க் பண்ணிட்ருக்காங்ளா அங்க அவிங்க தங்கச்சி ஒர்க் பண்ணிட்ருக்காங்ளா எதுக்கு தேவயில்லாம அங்க போனா உங்க ரெண்டு பேத்துக்கு செட்டாகாது நா சொன்னே அவிங்க ஒர்க் ஃபிரம் ஹோம் தான பாக்குறாங்க இப்ப என்ன பிரச்சன அப்புன்னா இல்ல வேணா நீ வேற எங்க வேணா பாரு அப்புன்னாங்க இப்ப நா அங்க இருக்கும்போது நா ஏங்க வேற பாக்கனு அவிங்களுக்காக நா ஏ வேற பாக்கனு
அதுதா அவிங்க வந்து வேற இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோமுனா அவிங்க சொல்லப்போனா ஆஃபீஸ் வரமாட்டாங்க அப்டின்னம்போதே நீங்க போய் பண்லால தாராளமா
ஆ அதுக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வேள அவளே ஒனக்கு வந்து ஆ டீ எல்லா ஆனா என்னாப் பண்ணுவா அப்புன்னா ஆனா ஆயிட்டுப் போறாங்க இப்ப என்ன நானா அதையிப் பிடிச்சி என்ன அவ எனைக் கழுதப் பிடிச்சி நெருக் க்கறாளா இல்ல நா நெருக்றனா கண்டுக்காம இருக்க வேண்டிதா அப்புன்னே அவிங்க வேண்டானாங்க பாக் க்லாங்க அதுக்கு தானே ஒரு டைலாக் அடிச்சே இந்தப் படத்ல அடிப்பாங்கள அந்த மாரி என்னைக்காவது ஒரு நாள் அந்தக் கம்பெனி எனையக் கூப்டும் பாரு அப்டினு
ம் ஹ ஹ
அப்டின் சும்மா அடிச்சுவுட்ருக்கேங்க பாப்போ
ஓ செரிங்க இது வந்து எப்டினா வீட்டுலந்து ஒர்க் பண்ற மாரிங்ளா இல்ல டேரெக்ட் டாப் போயட்டு பேச்ணும்முங்ளா அங்கப் போனுங்ளா
அங்க அங்க ஆஃபீஸ்லதாங்க அ அவிங்க எப்டி கேட்டாங்கன் தெர்லைங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டுகிட்டாங்க
ம் ம்
எங்க இப்போ பனண்டாயர்வா வருது
டேந்தீங்கில்ல அதுதாங் கேட்டே இன் மாரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி வீட்லிந்து பண்றதா
ட்லியேப் போயி ஒர்க் பண்ற மாரிதாங்க எனா நம்ளுக்கு அது ஃபர்ஸ்ட்டு எதுவுந் தெரியாது இல்லைங்க அவிங் கொஞ்ச நாள் ட்ரைனிங் குடிப்பா குடுப்பாங்க கொஞ்சோ கத்துக்குணு அதுக் கப்புறங் கேட்டா கூட ஓகே சொல்லுவாங்க போன ஒனே சொல் அது ஏத்துகப்பட்டாக்குல்ல எங்கப் பனெண்ருவாயோப் பதிம் ஸ்டார்டிங்கே க அது இல்லாம இன்சென்டிவ் வருது
ம் ம்
அக் கம்முனு போறதுட்டுபுட்டு இப்டி பண்ணிட்ருக்காங்க
அஹ சே மறுப்டியு கேட்டுப் பாருங்க ஆனா அவிங்கதா கொஞ்சம் பயப்பறாங்கப் போல அதாலேத் தாது உங்ளுகு ரெண்டுவேத்துக்கு பிரச்சன வந்து தேவையில்லாம பிரச்சன வருமே சண்ட வரு அப்டினு
அவிங்க பண்றதுக்காக இப்போ நம்ப அ போகுங்க காசுவது இப்ப நம்ப வீட் ட்டு செலவுக்குதானைங்க பாக்ணு
ஆமா
தென் நாளைங்க இருக்
சொல்லப்போனா ரிலேட்டிவ் வந்து நமக்கு ஒருபா தர மாட்டாங்காங்க இல்ல எதுவாந்தாலு நம்மதா வந்துப் பாத்துகுவோ நம்ம ஃபேம்லிக்கு நம்மதா வந்து கஷ்டப்பண்ணு அவிங்க வந்து வாய் மட்டுந்தா பேசுவாங்க நமக்கு ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க அப்றோ எதுக் கு அவிங்ளுக்கு நம்ம பயப்பண்ணு
அதாங்க அதுவு நாங்க ஆ இந்த இந்த ஆப்பு இருக்கு இல்லைங்க அது பேரு என்னங்க நித்ரான் சொல்லிட்டு ஒரு ஜாப் ஆப் ஒன்னு இருக்குங்க அதுல கூட வந்திருக்கு நா இந்த மாரி சொல்லிரு ஏ ஹஸ் பர்கிட இந்த மாரி அங்க போட்ருக்கு அப்டின் சொல்லிருக்கே அவிங்கனாச்
ம்
இந்த மாரி உங்க ஆஃபீஸ்லந்து இந்த மாரி ஃபோன் பண்ணி வேலைக் கூப்ட்ருக்காங்க அப்டின் சொல்லி சும்மா சொன்னாங்க அதுக்குடனே அவிங்க தங்கச்சி என்ன சொல்றாங்க ஐயோ நா ஐயோ ரொம்பப் பிரசரு நானே வேலைய வுட்டு நிக் அ எப்போ நிக்கலான்ட்ருக்கே சீக்கரமா நின்றுவேன்ச் சொல்லி இப்ப நாளஞ்சு ஒ ஒரு மூன் நாலு வருஷமா இதே டைலாக் தாங்க கேக்கம் போதெல்லாம் எங் எங்ககிட்டயாது இது பரவால்லைங்க என் ஃப்ரெண்டு் ஒரு பொண்ணு வேல கேட்டுருந்தாங்க சரி இங்க வேணா கேட்டுப்பாருப்பா அப்டின் நா சொல்லிர்ந்த அவிங்களு ஃபோன் போட்டா அவிங் கிட்ட கேட்டதுக்கு அவிங்கிட்ட நான் தங்கையு ரொம் சரி
ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது கேக்குது உம்
அ அதாங்க என் ஃப்ரெண்டு கேட்டது கூட நானு எங்ககிட்டயாது பிரஸ்ருன் நெனைக் க்கலான் இருக்கேன் சொனாங்க எ ஃப்ரெண்டு கிட்ட நா வேலைய வுட்டே நின்னுட்டே அப்படின் பொய் சொல்லிர்காங்க ஆனா உன்னும் அங்க்யேதா வேலைக் பொய்ட்ருக்காங்க ப்ரசரா இருக்கீங்க அடுத்தவிங்கள வேன இப்ப நம்ப் நாலா எப்படின்னா ரொம்ப பிரசர்னா சரி வேண்டா இல்ல நீங்க உங்களுக் வேண்ணுனா போய்ப் எனக் அது செட் ஆகுலா நா நிக்கிற நிக்லான்ருக்க அப்புடின் சொல்லுவ ஆனா அவிங்க அந்த மாதிரி எதுமே இல்ல சம்பளமு நல்லா வருது அவிங்க டெலிகாலிங் ஒர்க்கா டெலிகாலியாதா போனாங்க இப்போ டி எல்லா இருக்காங்க அப்ப பிரெஷரா இருக்கீங்க எப்புடிங்க அவ்வளோ தூரொ முன்னேற முடியு
அதுதானே நீங்க சொல்ற சரிதா இல்ல இந்த மாரியு ஒரு சில பேரு இருக்காங்கல்ல
அ
சேரி ஓக்கே நீங் வந்து நீங்க சொன்ன மார் ட்ரை பண்ணிப் பாருங்க இப்புடியே இருந்து இப்டி என்னா என்னப் பண்றது ஒன் செ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஒண்ணு அவிங்க சொன்ன மாரி உங்களுக்கு செட் ஆச்சு அப்டின்னா நீங்க ரா திருப்பி கண்டின்யூ பண்ணுங்க இல்ல அப்டின்னா நீங்க அந்த வேலைய விட்டு நின்ண்டுட்டு வேற வேல கூட கொஞ்சொ பாத்துக்கலா
அதாங்க போய் பாத்தாாதானங்க செட் ஆகுதா இல்லையான்னு தெரியு நம்ம டெலிகாலிங் ஒர்க்குக்கு என்னங்க கம்ப்யூட்ரு இதுன்னா கூட எதோ சொல்லலா டெலிகாலிங்க்க்கு என்னருக்கு
உ